ஹலோ தோழி கேக்குதா
ஆஹ் கேக்குது சிஸ்டர்
ஹச்சட போடலயா
போட்டிருக்கேன் சிஸ்டர்
கிளியராக கேகுது என்ன பண்ற
இந்த சும்மாாதான் சிஸ்டர் இப்பதான் அம்மா சமைக்க ரெடி பண்ணி ட்டு இருக்காங்க
செரி ஹெல்ப் பண்ணுவியா
ஆஹ் பண்ணுவேன் சிஸ்டர் இன்னைக்கு எனக்கு வைக்க தெரியாதே அதனால அவங்க பண்றாங்க
ஓ செரி செ
செரி நான் மடக் பேசலா அப்படின்ட்டு வந்துி
ஆஹ ஓகே இப்போ இப்ப வீட்ல எல்லாம் வந்துட்டு செரி ஓக்கே நம்ம வீட்டுல இருக்க ரொம்ப போர் அடிக்கும்ணல ஒவ்வரு நேரம் அப்ப தனியா தனியா போயிட்டுந்த சும்மா போன் ரோல் பண்ணி பாாரத்துக்கிட்டே இருப்போம் அது தவிர்த்து சில நேரங்கள் தனிமையையில் வந்துட்டு இந்த பாட் லாம் கேக்குற அந்த அஹ் பழக்க எல்லாம் இருக்கா உனனுக்கு
ஆஹ் கே்பேன் சிஸ்டர் அஹ் கா காலைல காலைல நான் கேட்பேன் பெரும்பாலும் ஓ மத்தியானம் ஏதாச்சு ஆமா
நான் வந்து நைட்டு கேட்பேன் நைட் நைட்டு தூங்குறோல அப்ப எனக்கு காதுல அப்படியே காதுல அப்டியே ஹெட் செட் போட்டு ம் எனக்கு புடிச்ச மியூசிக் டைரக்டரோட சாங் போட்டு தூங்கினாதான் எனக்கு தூங்குின மாதிரி இருக்கும் அது எத்தனை மணி ஆனாலும் சரி உங்க ல்லாம் பேசி ட்டு பன்னண்டு மணி ஆகுது ஒன்னு ஒரு மணி ஆகுது இல்ல அதுக்கப்புற அப்பறமமும் கூட நான் கொஞ்ச பாட்டு கேட்டுதான் படுப்பன்
ம் ம் ஆ நான் வந்து இந்த மெலோடி சாங்ஸ் கேட்பேன் ரொம்ப அதே மாரி பீலிங்ஸ் சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப
எனக்கும் புடிக்கும் சேட் சாங்ஸ் எனக்கும் ரொம்ப புடிக்கும் அதான் சொல்றல்ல அந்த சாங் அந்த மாரி சாங்ஸ் தான் வந்துட்டு மெலோடியாவும் இருக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு பீ அந்த பீஜிம் எல்லாமே நல்லா இருக்கும்
ஸ்மூத்தாவும் இரு ரொம்ப ரொம்ப வைபா இல்ல ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அந்த டைமுக்கு நம்மளுக்கு அது கேக்க
ஆமா ஆமா கண்டிப் பா
ம் இப்ப எல்லா சாங்ஸுமே பெரும்பாலும் வைபா தான் வரு
ஆமா எல்லாமே வைபாத்தான் இருக்கு இப்போ நம்ம எல்லாருமே இப்போ வந்துட்டு பழைய கா பாடல்கள நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நெனக்கிறன் ஏன்ன புது சாங்ஸ் வந்து கேக் சும்மா என்ஜாய் பண்றோம் அவ்ளோதான் ஆனா நம்ம வந்து வந்து நம்ம தனிமை எல்லாம் நாலா விரும்பறது பழைய படங்க தான்
ஆஹ் ஒரு நைன்டிஸ் கிட்ஸ் அ இந்த இயர்ல வந்தது அப்புறம் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்ததுதான் கேக்குறோம் புதுசா வந்து கேக்குறது வந்து கேக்கும் ஒன் டைம் ரெண்ட் டைம் கேக்குறோம்
புது புதுசா வர்றதுல ஒரு சில பாடல்கள் வந்து நல்லாதான் இரு கு ம் ஒரு சில படசம் வந்து வைப்லே போய்டுது வைப்லே இருக்கறது நால நம்ம வந்துட்டு அத விரும்ப மாட்றோ இன்னொன்னு நம்ம வந்து ந்து இப்ப புதுசா வர்ற பாடல்கள்மே நம்ம வாயில வந்து முனுமுனுத்துட்டே இருக்கு அதுக்கு காரண வந்து இப்ப ஃபோன்ல தா சோசியல் மீடியா போனம் நாலே ஒரு பாட்டுக்கே எல்லாரு ஆட்றாங்க அந்த ஒரு பாட்டே நம்ம பாத்தது பாத்து பாத்து பாத்து அது ஒரே ஸ்டெப்பு ஒருத்தவ்ங்க அத பண்ணிட்டாங்கன்னா அதுல உள்ள எல்லா கப்புள்ஸா இருக்கட்டு எல்லாரு அதே தானே பண்றாங்க திரும்ப திரும்ப ட்ரைப் ன்ற பேர்ல எனக்குலா டென்சன் அய்யய்ய எங்குட்டு போனாலு இதே பாட்டா அந்த மார் இருக்கு
ஒருத்தர் பண்ணாங்கனா அத வச்சு எல்லாருமே அடுத்தடுத் து பண்ணிற்றாங்க சின்ன பசங்களுக் க்குமே பாத்தீங்கனா வைப் தா பிடிக்குதே தவர மெலோடிலா சின்ன பசங்க கேக்க மாட்டிக்காங்க
ஆமா இப்ப இப்டி பண்ணிற்றாங்கல்ல மா இப்போ ஒரு த்தவ்ங்க பண்றாங்க அப்டின்ட்டு அடுத்தவ்ங்க பண்ணாம இருந்தாலு என்ன பண்ணிற்றாங்கெ இப்ப போய் கமெண்ட்ல நீங்க இந்த பாட்டுக்கு ஆடுங்க ப்ரோ நீங்க ஆடுங்க சிஸ்டர் அப்டின்னு கமெண்ட்ல போட்றாங்க அவ்ங்க சொல்லிட்டாங்கனா இதோ உங்களுக்காக அப்டின்னு சொல்லி ஆட ஆரம்மிச் தெடுதுக
அதே மாரி காஸ்ட்யூம்ஸ் போட்டு எல்லாமே அதே மாரி பண்றாங்க அதுலே இந்த சாங் வந்து
சிப்பே ஆக மொத்தோ எப்போமே இதே வேலயா வச்சுட்ருப்பாங்களா ஃபுல்லாவே இவ்ங்க வந்து இன்ஃப்ளுயன்சராவே இருந்து எப்டிதா ஏர்ன் பண்றாங்க எப்டிதா இதெல்லா பண்றாங்க அப்டின் நாலா யோசிப்பே
அவ்ங்க வீடுலா கட்றாங்க சிஸ்
வீடு கட்றாங்க அதுதா ஆம் நல்லா இது ஆனா நம்ம சொல்றோ நமக்கு பாக்கைல அவ்ங்க டான்ஸ் ஆட்ற மார்ருக்கு ஆனா அவ்ங்க அது எடிட் பண்ணி போட்டு நெறையா விஷ்யங்கள் அவ்ங்களுக்கு இருக்கு நெறையா அதுவு இல்லாம ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு கன்டென்ட் தேவப்படு டெய்லி வீடியோ போட்ணு அ எல்லாரு எதிர்பாப்போ இப்போ ஒருத்தவ்ங்ள நமக்கு புடிச்சிருக்கு அப்டினா இன்னைக்கு என்ன போட்ருக்காங்க அப்டி பாப்பாங்க எல்லாரு அப்ப டெய்லி அவ்ங்க பாக்கணும் அப்டினா அவ்ங்களுக்கு ஒரு கன்டன்ட் வேணு எதா வச்சு எந்த கனடன்ட்ட வச்சு நம்ம வந்து இன்னக்கி போட்றது வீடியோ அந்த மார்ருக்கு ஆனா ரொம்ப ப்ரஷரு இதெல்லா நம்மலா டிப்ரஷன்கே போயிருவோ
ஆனா அவ்ங்க வந்து அவ்ங்க டெய்லி என்னலா பண்றாங்களோ காலைல எந்துச்சதுல இருந்து மத்யானோ மத் மத்யான சமைக்கிறது எல்லாமே போட்றாங்க அத வச்சு இத்தே அவ்ங்களுக்கு நெறையா காஸ் வருது அதுலே அவ்ங்க செட் டில் ஆய்ர்றாங்க
ஆமா வீடு வீடு வாங்குறாங்க திடீர்னு ஆஹ வீடு வாங்குறாங்க திடீர்னு காரு வாங்குறாங்க இன்னோ அவளதா செட்டில்டு நாவ் ஆனா கஷ்டப்பட்றாங்க அத சொல்லணு சும்மாலா வாங்கல கஷ்ட அதுக்கேத் தளவு கஷ்டப்பட்ற்றங்க அந்த நாலேஜ் அவ்ங்களுக்கு அதிகமா இருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அவ்ளோதா நமக்கு அதுலலா இண்ட்ரெஸ்ட் வர மாட்டிது அவங்க அத பத்தி யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு பண்றாங்க அது தா எவ்ளவோ பேர் வந்துட்டு சும் இல்ல எவ்ளோ பேர் வந்துட்டு சும்மா இருந்துட்டு அந்த வீடியோ வந்து பா பாக்க கூட மாட்டாங்க எதா ஒரு வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து கிளிக் ஆயிரு அந்த ஒரு வீடியோனால வந்து அவங்க வந்து ஃபேமஸ் ஆயிருவாங்க
உம் கமெண்ட்ஸ் நெறைய பேர் சொல்லுவாங்க அதைமே அவங்க ஏத்துக்கனுல்ல சில பேர் நல்லா சொல்லுவாங்க கமெண்ட்ஸு சில பேர் வந்து திட் டு வாங்க அ தைமே அவங்க ஏத்துக்கிறாங்கல்ல அதுக்கே ஃபஸ்ட்டு ஒரு இது வேணுமே நம்மல்லா எதாச்சு சும்மா சொன்னா கூட கஷ்டமார் க்கு ஆனா அவங்க அதையு தாண்டி பண்றாங்களே
கண்டிப்பா ஏனா அதெல்லா வந்து அவங்க காதுல வாங் கிட்டாங்கன் வச்சுக்கோவே, அவங்க முன்னேறவே முடியாது. நானே உனக்கு சொல்றே ஒரு அட்வைஸ்சு, நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்ற வார்த்த நம்ம ஃபேமில கண்டிப்பா வரு நம்ம ஒரு விஷ்யோ செஞ்சம்ன்னா அத செய்ய வேணான் சொல்லத்தா நெறைய பேர் இருப்பாங்க அந்த அந்த ஒரு வார் த்த சொன்னாங்கனா அத கேக்கவே கேக்காத நாலு வேர் என்ன வேணா நெனச்சிட்டு போறாங்க அது நம்ளோட வாழ்க்க அவ்ளோ தா ஏனா நா வந் நெறைய என்னோட லைஃப்ல நெறைய விஷ்யங்கள் வந்து இதுனால எழந்திருக்கே மத்தவங்க பாக்கறவங்க எது நெனப்பாங்கள் நெனப்பாங்களோ இப்டி பா க்கறவங்களுக்காவே வாழ்ந்து வாழ்ந்து எ வாழ்க்க நால்லா வாழாம விட்ருக்கே இப்ப தா வந்துட்டு இது வந்து நம்ளோட லைஃப்பு இது யாரு என்ன பாத்தா என்ன இது நம்ம லைஃப்பு நமக்கு புடிச்ச மாரி நம்ம வாழ்றோன்றதே ஏ நால்லா இப்ப தா அக்செப்ட் பண்ணிக்கிறே
யாராச்சு எதாச்சு நம்மள சொல்றாங்ளா அத வந்து செரி கொஞ்ச நேரத்துல அப்டியே மறந்துட்டு நம் வாட்டுக்கு நம்ம இத நோக்கி போய்கிட்டேருக்கணு. அப்டி தா பண்ணனு ஆ, ஆ உம், உம் ஆனா இப்ப சின்ன கொழந்தைங் கலா இப் ப ஒரு பாட்டு கேக்காங்கனா அத வந்து மனப்பாடமா பாடிர்றாங்க அடுத்த அடுத்த வாட்டி அத நம்மல்லா இப்ப உள்ள சாங் எல்லாத்திமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா அது மெமரி பண்ணிட்றாங்க
ஆமா ஆமா கண்டிப்பா
வைப் சாங்கு ரொம்ப பிடிக்குது சின்ன பசங்களுக்
உம் சின்ன பசங்க கண்டிப்பா என் பொண்ணெல்லா என் பொண்ணெல்லா அதா சொல்ல ஒரு சில பாடு பாடல்கள்ருக்கு எம் பொண்ணுக் குலா அந்த பாடல்கள பாட் எங்கன நின்னாலு எம்பொண்ணு இப்டி ஆட ஆரம்பிச்சிருவா
உம் இப்ப எதாச்சு உம் உம் வெளில போம்போது பாட்டு கேப்போ சும்மா எங்கயாச்சு போறோ ஆ எல்லாருமே இப்டி தா இப்ப எதாச்சு வேலைக் போறாங்கனா போய்ட்டு வந்து வெளில வேலைக் போய்ட்டு வந்து இப்ப பஸ்லருந்து வராங்னா ஒடனே எதாச் சாங் கேட்காங்க ய அதுலயே அவங்களுக்கு கொஞ்சோ டயர்டல
கண்டிப்பாமா இப்போ நா வந் ஆமா நா என்ன பண்ணுவேன்னா நா காலேஜ் படிக்கல வீட்டுலருந்து காலேஜுக்கு வந்து டே ஸ்காலர்தா போய்டு போய்டு வர்னோ ஒன் ஹார் ஆகு பஸ்ல டெய்லி ஒரு மண்நேரோ பஸ்ல டிராவ பண்ணி தா போய்ட்டு வருவே அந்த ஒரு மண்நேரோ டிராவல் பஸ்லேயே பிரைவேட் பஸ் தா அசலயே பாட்டு ஓடு இருந்தாலு நமக்குன்னு ஒரு அடிக்க்ஷனான பாட்லா இருக்குல ஹெட் செட்ல போட்ருவே ஹெட் செட்ல போட்டு பேசாம பாட்டு கேட்டுட்டே போவே அந்த ஒருமநேரோ எனக்கு அந்த பாட்லதா போகு ஆனா பாட்டு கேட்டா எனக்கு அப்டி நாலு ஃபிரெஷா இருக்க மாருருக்கு அந்த டயர்டே இருக்காது ஒருமநேரோ டிராவல் பண்ணி காலேஜுக்கு போய் படிச்சு அந்த டயடே இருக்காது எனக்கு
ம் நல்லாருக்கு பாட்டு கேக்க நம்ம கவலயா இருந்தாலு செரி நம்ம மைண்டே அப்டியே சேஞ்ச் பண்ணி விட்ரு மறுபடி ஹாப்பி ஆக்கி வுட்ரு ம்ம்
மைண்டு மாறுறதுக்கு இது ஒரு ஹாபி எல்லாடையுமே இருக்கு கண்டிப்பா எல்லாருமே பாட்டு கேட்காத ஆளே இருக்குறதுக்கு சான்ஸே கெடயாதுல
ஆமா ஆமா
வந்து மேக்சிமம் பாட்டு கேட்பாங்க நாலா வேல பாக்கணுனா பாட்ட போட்டுட்டு வேலய பாத்தா வேல பாத்ததே தெரியாது பாட்டு பாடுகிட்டே வேல பாப்பே டக்குனு வேல முடிஞ்சுரு
ம்ம் நம்மளா அப்டிதா எதாது சமைக்கமோ எதோ செஞ்சாலுமே அப்டி தா அப்டியே பாட்ட கேட்டுடே ஃபாஸ்டா வு செஞ்சு ஓ நம்ம கூட யாரோ பேசுற மாரியு இருக்கு செரி நம்ம கூட யாரா இருக் க்காங்க அந்த மாரி ஒரு சவுண்டுமே எனக்லா அப்டிதா
ஆமா நாலா நாலா ஒரு சில நேரோ எப் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பண்ணிக்குவேன். பேசிட்டே விலைாய்ப்ப அவள கி அவனுங்களுக்கே தெரியு ஐயோ என்னாடி உனக்கு வேலை இருக்கா இல்லைன்னா ஃபோன் அடிக்க மாட்டேன் அந்த மாதிரி ஏதாவது வேலை அதிகமா இருந்தா ஃபோன் அடிச்சு அப்படி பேசிட்டே இருப்பேன் எப்படி வேலை முடிச்ச முடிச்சட்டேன்டி அப்படின்றவ. ஆல அந்த அளவுக்கு பேசிட்டே பத்தா தெரியாது.
உம் அப்படிதா ஏதாச்சு தனியா இருந்தோம்னா சரி டிவில ஏதாச்சு பாட்டு போடுச்சுன்னா சரி நம்ம கூட யாராச்சு இருக்காங்க. எப்பய பாட்டு ஓடுது அப்படின்னு கேட்டுட்டே எப்பய சமைச்சறது. அப்டிக்சிகரமாவும் சமைச்சிடலாம் அப்படி ஏதாச்சும் பாட்டோனா நல்லாவும் இருக்கூ.
நல்லா இருக்கூ ஒரு எனர்ஜியா இருக்கும்மா ஒரு வைபா இருக்கும் நமக்கு அது சும்மா சமைச்சுக்கிட்டு சும்மா போயிட்டு காய் நறுக்கிக்கிட்டு வீட்ட கூட்டிக்கிட்டு தொடச்சுக்கிட்டு இருக்கேல்ல நான் வீடு தொடடைக்க எல்லாம் பாட்டு போட்டுருவேன். ஆ டிவில சத்தமா வாச்சுட் டூ பேன போட்டுட்டு வீடு தொடப்பேன் அப்ப வந்து எனக்கு டான்ஸ் ஆகிட்டே தொடக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டே பண்ணோம்னா.
உம் உம் அது நல்லா இருக்கூ சின்ன சின்ன வயசுலருந்தே நம்மளுமே பாட்டு எல்லாம் கேட்போல சின்ன பசங்களல்லாம் இப்ப ரீல்ஸே பண்ண ஆரம்பிச் தங்க ஆ அந்த பாட்டுக்கு
கிலா அந்த காலத்துல இதெல்லா தெரியுமா சொல்லு ஒண்ணுமே தெரியாது அவங்க வயசுலல்லா இப்ப பாரு எவ்ளோ பேரு எவ்ளோ இதுவா வந்துட் ருக்காங்க அதுவு இந்த ரீல்ஸ் மூலியமா எவ்வளோ பேர் வந்துட்டு ருக்காங்க கொழந்தைங்க
அவங்களே பண்ணணுனு சொல்றாங்க ரீல்ஸ் இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்லா அப்டின்ட்டு ஆ, சின்ன பசங்களா இருந்தாலு ம்ச் ஏதாச்சு ஒரு பாட்டு இப்ப வந்தா செரி நம்ம பாட் இந்த பாட்டு நம்ம ரீல்ஸ் பண்ணலா அப்டின் சொல்லி எல்லா இந்த செல்லுல பாக்
பாக்குறதுனால தா அதுதா எல்லாருமே கண்ணால பாக்குற எல்லாத்தையு பண்ணணும்ணு குழந்தைங்க வந்து மேஸிமம் அப்டித்தானே ஒரு பொருள பாத்தா கூட அந்த பொருள் வேணும்னு நிப்பாங்க அந்த மாதிரிதா இது பாக் பாக்க பாக்க அவங்களுக்கு அதுல ஆர்வாம்மாயி அத்
ஆ ம் ம் சின்ன பசங்களுமே நெறையா சேனல்லேயே வச்சு பண்றாங்களே இப்பொலா
ச்சி நடத்துறாங்க ஆனா அதுக்கு சப்போர்ட் வந்து பெரியவங்கதா பேரண்ட்ஸ் தா எல்லா பண்றாங்க பட் ட்ட அவங்கள வச்சு பண்றாங்க அவ்ளோதா அப்டியான் பண்றாங்க அதுவும் ஏர்னிங்தான
அதேமாதிரி நெறைய பசங்களும் பண்றாங்க அவங்க பண்றாங்க பண்றதபாத் ஏதோ என்ன சொல்றது டான்சோ
இப்ப எல்லாருே இந்த ரீல்ஸ் மாரி பண்றதுனல ப்ரோமோஷன்க்கு பண்ணிடுறாங்க ஒவ்வொரு ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு சாப்ட்டு இந்த ஹோட்டல்ல இது கெடைக்குது இதுதான் நிறைய பேர் அதிகம் சொல்றாங்க நாலாம்நினைப்ப போய் போய் சாப்டுட்டே இருக்காங்க காசுக்கு எங்க போவாங்க இவ்ளோ சாப் அப்டின்நெனைப்பா தொடர்ந்து எனக்குதோணு ப்ரோமோஷன் அந்த நல்ல உள்ளவங்களே குடுத்துருவாங்க அவ்ளோ அவங்க வாங்கி சாப்டமாட்டாங்க அதெல்லா குடுத்து ஹோட்டல்லயிருக்கு வாங்கன்னு தான் நம்ம போறோம் பாத்து து அதனால செரி தோழி செரி பாருங்க
ஆஹ் செரிங்க சிஸ்டர் ஆஹ் செரிங்க சிஸ்டர் பாய்